ஹலோ ஹலோ வணக்கம்
ஆ வணக்கம் என்ன பண்றீங்க
ம் நல்லா இருக்கீங்களா தம்பி
ஆ நல்லா இருக்க மேம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேப்பா சாப்டீங்ளா
ஆ சாப்ட்ட மேம் நீங்க சாப்டீங்க்ளா
ஆ சாப்ட்டாசுமா சாப்ட்டாச்சு
ஓகே ஓகே மே என்ன பண்ணிட்ருகிங்க இப்போ ஒர்க் பண்றீங்ளா மேம்
இல்ல இல்லைங்க நா வந்துட்டு ஒரு டென் இயர்ஸா வந்து ஸ்கூல் டீச்சிங் ஜாப்ல இருந்த
ஆ ஓகேங்க
இப்ப வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்மு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஒரு ஃபைவ் இயர்ஸா
ஆ ஓகே ஓகே மே
ம்
மேரீட் ஆ அ
ஆமாங்க ஆமாங்க ம்
அப்புறௌ நா இப்ப கெமிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றேமா
ஓ ஓகே ஃபைன்
ம்
ம் இன்னிக்கு ஜாப் இல்லைங்ளா
ஆ இன்னிக்கு இருக்கு மேம் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்த இன்னிக்கு நைட் ஷிஃப்ட் தா மேம் நைட் ஷிஃப்ட் தா போகனு மேம்
ஓ ஓகே ஓகே இங்க டெய்லியுமே நைட் ஷிஃப்ட்ஸ் தா இருக்குங்ளா
இல்ல மேம் எனக்கு வந்து எப்டின்னா டூ டேஸ் ஃபஸ்ட் ஷிப்ட்டு அப்புரோ டூ டேஸ் வந்து பிசி அப்பரோ ரெண்டு நாள் நைட் ஷிஃப்டு அப்பரோ சண்டே ஆஃப் எப்ப
ஓ அந்த மாதிரி ஷிஃப்ட்டு பேஸ்ட்டு ஒர்க்கா இருக்குங்க
ம்
ஓ ஓகே ஓகே எப்டி நீங்க ஹாஸ்டல்ல தங்கி ரூம் அந்த மாதிரி எடுத்து நீங்க ஒர்க் பண்றீங்ளா
இல் இல்ல மேம் இதுலருந்து பக்கத்துல ஒரு பத்து கிலோமீட்டர்ல்லா இருக்கு கேப்ல இருக்கு
ஓ நீங்க வீட்ல இருந்தே வீட்ல இருந்தே போயிட்டு வந்துக்குவீங்க
ஆமா மேம் வீட்லருந்து டே இப்பதா போய்ட்டு வந்த
ஓகே ஓகே ஓகே ஃபைன்
ஓகே
சாப்டீங்களா என்ன சாப்டீங்க
மார்னிங் வந்து இட்லி மேம்
ஓகே ஓகேங்க அம்மாக்கெல்லா ஹெல்ப் பண்ணுவீங்களா
ம் ஹெல்ப் பண்ணுவ மேம் மதுவா எப்பவு ஹெல்ப் பண்ணி
ஓ அப்ப நல்ல பையன்தா நெனைக்கிறே
ஓகே ஓகேங்க என்ன ஹெல்பல பண்ணுவீங்க அம்மாக்கு
தண்ணி தீட்டம் தரறது அப்புரோ கடைக்கு போவா போ சின்ன சின்ன காய்கறிலா கட் பண்ணி தருவே அப்னா ஃப்ரிய இருகுது
ஓ ஓகே ஓகேங்க அம்மா வேலைக்கு போறாங்ளா இல்ல வீட்லதா இருக்காங்ளா
ஆ அம்மா ஒர்க் பண்றாங்க அம்மாவு வந்து ஃபார்மர்தா
ஓ விவசாய இது பண்றாங்க ஓ சரி சரி சரிங்க ம் எனக்கு வந்து லெவன்து படிக்க கூடிய ஒரு சன் இருக்கா அவனு எனக்கு வந்து எல்லா வர்க்குமே பண்ணி தருவா
ஆ சூப்பர்மேம்
ஸ்கூலுக்கு போயிட்ருக்காங்க டைம் கெடக்கிறப்ப வர்க் பண்ணி குடுப்பாங்க
ஒன் பாய் தான மேம்
ஆமாங்க ஒரு பையந்தா எனக்கு ம் வீட்டு வேல எல்லாமே வந்து சின்னதுல இருந்தே பழக்கி உட்டாச்சு
அப்பதா ஃபியூச்சர்ல கரெக்ட்டா இருக்கூண்ட்டு
கண்டிப்பா கண்டிப்பா பா அப்டின்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு வேலக்கு போறாங்கன்னா அங்கயாவது அவங்க யாரையு டிபெண்ட் பண்ணாம இருக்கணுல்ல
ம் கரெக்ட் தா மா
இப்போ சமக்கறதுக்கெல்லா அட்லீஸ்ட் எல்லாமே தெர்லனாலு ஒரு பேசிக் தெருஞ்சுகிட்டா இப்ப நம்ளே திடீர்னு ஏதோ ஒரு ஊருக்கு போறோ வரதுக்கு நாலஞ்சு நாள் ஆகுதுனாலோ அவ்ங்க யாரையு டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அவங்களுடைய வர்க்ஸ் வந்து அவங்களே மேனேஜ் பண்ணிக்கணு‌
ம் ஓகே மேம் கரெக்ட்தா மேம்
அதுக்காக
செரிங்க. செரி இப்ப என்ன சாபாடு நம்ம வீட்ல. இட்லியா தோசையா
கி வந்து இடியாப்பம் சந்தகை சொல்லுவாங்கல்ல.
ம் இடியாப்பத்துக்கு என்ன மேம் தொட்டுக
இல்லிங்க இடியாப்பம் வந்து செஞ்சு அ புடுச் போட்டு சேமியா மாதிரி காரம் செய்வாங்கல்லங்க
ஓ ஆமா மா அ
ஆ ஆ அது அதாவுது இந்த உ இந்த சைடுலெல்லாம் சந்தகைன்னு சொல்லுவாங்க. ஆ அந்த இடியா ஆமங்க உதுச்சி போட்டு சேமியா மாதிரி பண்றது.
ம் ம் ம் ஓகே மேம் மேம் எ எ ஏன் நீங்க ஸ் ஏ டீச்சர்லேருந்து நின்னுட்டீங்க ப்ப
இல்ல நா வந்துட்டு ஒரு டென் இயர்ஸ் வோக் போயிட்ருந்த அதுக்கப்புறம் கொரோனா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் டிராவல் பண்ணிதான் ஒர்க் போயிட்டு இருந்த ஆ ஆமாங்க அப்ப கொரோனா டைம்ல ஆ ஒரு ஃபர்ட்டிவை மினிட்ஸ் டு ஒன் ஹர் ஆகும் நா ஸ்கூல் ரீச் ஆகுறது துக் அப்ப கொரோனா பீரியட்ல ஆ நாவந்ட்டு ஆ நான் வந்துட்டு டுவல்த் வரைக்கும் எடுப்ப வெளில பிரைவேட் சென்டர் ரெஸ்ல காலேஜஸ் வரைக்குமே வந்துட்டு கிளாஸஸ் எடுத்து தருவ
ம் ம் ஓ
இப்ப இந்த இதுல டிஸ்டன்ஸ் எஜுகேஷனல்லா படிக்கிறாங்கல்லங்க. அவுங்களுக்கு வந்துட்டு அ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெஸ்க்கு நா க்ளாஸஸ் எடுத்து தருவ நா மேக்ஸ் மேஜருங்க
மேக்ஸ் மேஜரா ஆஹ அஹ ஓகே ஓகே மேக்ஸுக்கு ப்ப நம்ளுக்கு கஷ்டமான ஒரு ஒரு தொடர் ஆமாங்
ஓ செரி செரிங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாடம் விருப்பம் நமக்கு சின்னதுலெ வந்தே மேக்ஸ்னா கொஞ்சோ ரொம்ப புடிக்கு.
ம் ம் ம் எங்க அக்காவுக்கு மேக்ஸ்னா புடிக்கு அவுங்களு எம் எஸ் சி முடிச்சுட்டு இப்ப இருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடண்ட் அவுங்களு. ஆனா மேக்ஸ் எனக்கு அப்பலேந்தே வரவே வராது மேம். ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால காலேஜ்ல ஃபர்ஸ் சிஸ் செம்ல ஒரு அரியரு வச்ச ஒகே அலைய் இதுல ஆக்சுவலி அந்த மேக்ஸ் பட் அது நா காலேஜ் ம்ம்ம்ம் முடிச்சி ஒரு அரியரு அப்படியே வந்தது மொத்த ஏழு டைம் அந்த எக்ஸாம் எழுதுறி நா ஃபெயில் ஆயிரு அ இப்ப பாஸ் ஆய்ட்ட ஆமா ம் ரொம்ப கஷ்டமா நா கெமிஸ்டரி தா ஆமா மேம் பேசிக் கெமிஸ்ட்ரி படிச்ச மேக்ஸ் சுத்தமா அ வராது ஆனா டுவல்துல என்ன ஒரு தைரியத்துல மேக்ஸ் எடுத்ததெரில மேக்ஸ் எடுத்த பட் ஆனா மேக்ஸ் அப்பய வராது கொஞ்சோ வரு மனபாட பண்ணிட்டு தா போப்றாங்க அந்த அளவுக்கு புரிஞ்சு பூர்ல இல்ல மேக்ஸல்லாம் எக்ஸாம்க்கே பிரிப்பராதா போய்
அ அ அம் புரியிது பரவாயில்லலைங்க எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக் யிட்டு வரணுன்னு இல்லை எல்ல எந்த ஃபீல்ட் நமக்கு பிடிக்குதோ அதுல போய்க வேண்டியதா எ எனக்கு வந்து லெவன்த்து டுவெல்த் செல எல்லாமே எனக்கு கெமிஸ்ட்ரி தா ரொம்ப புடிக்கும் நான் காலேஜுல வந்து கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறேன்தா சொன்னே பட் அப்பாதா இருந்துட்டு இல்ல மேக்ஸ் படி மேக்ஸ் அதா வந்துட்டு மேக்ஸ் உனக்கு நல்லா வரோல மேக்ஸ்தா எப்பயோ எவர் கிரீனா இருக் கோ கெமிஸ்ட்ரீனா லேப் உள்ளலா வந்துட்டு தொடர்ந்து லேடிஸ் எல்லா வந்துட்டு பிற்காலத்துல ஒர்க் பண்ண முடியுமான் தெரியாது
ஏ மேம் ஒர்க் பண்ண முடியுங்க லேப்ல
இல்ல இப்ப மேரேஜ் எல்லா ஆச்சு அப்டீன்னா எல்லா பக்கோ வேலைக்கு சில குடும்பத்துல அனுப்புவாங்க சில குடும்பத்துல அனுப்ப மாட்டாங்க பட் மேக்ஸ் அப்டீன்னா நமக்கு வந்து அந்த மாரி எதுவு கமிட்மெண்ட்ஸ் கெடையாது ஆ அதனால வந்துட்டு அப்புறோ பெண் குழந்தைங்க அப்டீங்கும்போது அந்த ஆசிட் எல்லா ஹேண்டில் பண்றப்ப பேரண்ட்ஸுக்குல்லா ஒரு சிலர் பயந்துக்குவாங்க தானே
ஆமா மேம் கரெக்டாதா அதுவு
நாலா வந்துட்டு வேண்டா மேக்ஸே வந்து படி அப்டீன்னாங்க சரின்னு அப்பல்லா நம்ம இப்ப வரைக்குமே அப்டிதானுங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ செரின்னு
அதுவு கரெக்ட் தா மேம்
அதனால அப்டியே படிச்சு விதி வசத்
ஏ சா எனக்கு எப்டி கெமிஸ்ட்ரி புடிச்சதுன்னா லெவன்து டுவெல்த்துலா அந்த லேப்ல ஒர்க் பண்ணுவோ அது ஒரு ஜாலியாருக்கோ ஆ அதனாலயே அது ரொம்போ புடிச்சது அந்த லேப்ல போய் கெமிக்கல் ரெடி பண்றது அந்த எக்யூப்மென்ட்ஸு எடுத்து க்ளாஸ் லீடர்ந்து அதனாலே ஒரு ஜாலியா போவுன்றதுனாலே நானோ காலேஜ்ல சூஸ் பண்ணே அப்றோ ஃபியூச்சரு வந்து கெமிக்கல்ல ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா கம்பெனிஸ்ல வேக்கன்சி அவைலபில்லா இருக்கு மேம் பக்கத்துல இருக்கே கம்பெனி சோ அந்த ஒரு இது நா ஃபார்மால ஒர்க் பண்றே சோலார் ஆக்கீவ் ஃபார்மா சைன்ஸ்
ஓ ஓகே ஓகே மெடிக்கல்
ஆம் ஆமாங்க மேம் நாங்க வந்து லிக்விடா கன்வெர்ட் பண்ணி அத பவுடரா இங்க ரெடி பண்றோ அது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகுது மேம் இந்த அமெரிக்கன் ஜப்பான் அந்த மாரி அவுங்க அங்க போய் டேப்லெட்டா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க இபு ப்ரோஃபைல் தெரியுல மேம் அந்த பெயின் கில்லர் டாப்டக் அ அந்த அதுக்கேத்த பவுடுருதா மேம் இங்க ரெடியா ஆகுது
ஓ பட் ஆச்சுவலா பெயின் கில்லர் வந்து யூஸ் பண்ணவே கூடாதுதானே
பட் அந்த இபு ப்ரோஃபைல் இன்றது வந்து பெயின் கில்லர் மட்டு இல்ல ஆ எல்லா டாப்லட்லயு ஒரு ஒரு அர பசன்டேஜ் ஆ ஆ ஒரு பசன்டேஜ்க்கு ஆட் பண்ற எட ஒரு பவுடுரு தா அது ஆனா மோஸ்ட்லி வோ பெய்ன் கில்லர்குல்லா அத அதிகமா யூஸ் பண்ற இதாயிச்சு ம் ஆமாங்க திஸ் தலவலியே ஜொரோ ஃபீவரு எல்லாத்துக்கோ பண்றதுக்கு ஆ இதே
ஓ எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டு வந்து பிடிக்கோ ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நானா எ டைல வந்துட்டு கொஞ்சோ நெறைய விஷ்யங்கள் வந்து கத்துக்கிட்டு நா ஒர்க் பண்ண ஃபீல்டு வந்துட்டு டீச்சிங் ஃபீல்டு தா பட் எனக்கு பேசிக் கா மெடிக்கல் ஃபீல்டு தா பிடிக்கோ அதனால நா வந்து இப்ப பாஸ் ட்டு த்ரீ இயர்ஸ் தா வந்து பாத்தீங்கன்னா நா பி ஃபோரே படிக்கிற அப்பவே வந்துட்டு நா சைக்காலஜி ஃபீல்டும் படிச்சிருந்தே
ஆ ஓகே மேம்
ஆ பட் மூணு பொண்ணுங்க அப்டீங்றனால என்ன வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு விடமாட் டேனு சொல்லிட்டாங்க மூணு பேத்தயு ‌படிக்க வெக்கணோ அதுக்கப்றோ மேரேஜ்லா பண்ணனோ அப்டின் ன்றனால மெடிக்கல் ஃபீல்டு வேண்டான்ட்டாங்க இப்ப நா ஓன் இன்ட்ரெஸ் ட்ல நேச்ரோபதி ப்ளஸ் அ சைக்காலஜி இது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு கேக்றவங்களுக்கு நா நா வந்து சர்வீஸ் ஒரு த்ரீ இயர்ஸா சர்வீஸ் பண்ணிட்ருக்கே கவுன்சிலிங் குடுப்பாங்கல்லங்க ஆ சைகாலஜி கவுன்சிலிங் குடுப்பாங்கல்ல அந்த ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கே லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்ஸா
ஓகே ஓகே ஆனா அந்த கெமிக்கல் ஃபீல்ட்ல போறது வந்து சில டைம் நெனைப்பே நா இப்போ வந்து எம் எஸ் சி போட்லான் இருக்கே என்னா ப்ரொடக்ஷன்ல இப்ப நா ஒர்க் பண்றே ஆனா வந்து நா க்யூசில ஒர்க் பண்ணுன்னு ஆச எனக்கு லேப்ல பட் ஆனா நா படிச்சதுக்கு அது க்கு சம்மந்தமே இல்லாம நா இப்ப ரீசெண்டா ஒர்க் பண்றே எப்டின்னா நா வந்து இப்ப இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ற எட்த்துல நா ஒர்க் பண்ணிட்ருக்கே அவுங்க தா ப்ரொடக்ஷன்ல அந்த கண்டன்சர் அந்த மாரி ரியாக்டர்ஸ் பத்தி படிச்சிருப்பாங்க நா ஃபுல்லன்ஃபுல் லேப்ல அந்த மாரி எக்கியூப்மெண்ட்ஸ் பத்தி தா படிச்சது பட் எனக்கு அதுக்கு தா சம்மந்தமே இல்லாம நா ஒர்க் பண்ற மாரிருக்கு சில டைம் கில் டியா ஃபீல் பண்ணுவே அதனால எம் எஸ் சி போணுனு யோச்சுட்டுருக்கே அந்த ஒரு அரியர் இருக்கு போலே இப்ப தா க்ளியராயிச்சு
ஓ அவ்ளோதா போட்டு படிச்சிற வேண்டியதாங்க இல்ல கில்டி ஃபீலிங்லா கெடையாது அத நீங்க பாசிட்டிவா எடு துக்க வேண்டிதா இப்ப எப்டினா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ற எடத்துல நம்ம பி எஸ் சி முடிச் சு நமக்கு டேலண்ட் இருக்றனால தான அந்த எடத்துல கடவுள் நம்ள வெச்சிருக்காரு
அ பட் டு அது ஓகே தா மேம் பட் டு ஆனா நம்ளுக்கு அந்த விஷ்யோ வந்து எப்டி சொல்றது அந்த ஹீட்ல நம்ளுக்கு எப்டி சொ ஹீட்டான ப்ளான்ட் நா ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமாருக்கு கொஞ்சோ எப்மே அனலாவே இருக்கு ஆல்ரெடி அனல் தா இந்த வெயி காலத்துல வெயிலு வேற இப்ப ரீசண்டாவே அதிகமாருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இது டெம்பரேச்சர் அண்டர் பிலோ அண்ட்ரல மெய்ன்டன் பண்றது
ஓ ஓகே ஓகேங்க செரி நீங்க எம் எஸ் சி முடிஷ்ட்டு நெக்ஸ்ட்
எம் எஸ் சி முடிச்சா ஆ கெடைக்கு ஏன்னா லேப்ல அதிகமா மோஸ்ட்லி எம் எஸ் சி முடிச்ச
ஆ ஏன்னா உங்களுக்கு ஜாப் இருக்கறனால குவாலிஃபை லொகேஷன் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பிரமோஷன்ஸ் கெடைச்சிருல்ல ம் நீங்க ஒரு நியூ பீல்டு தொலாவி போ வேண்டியது இல்லல்ல அது நீங்க ரெகுலர்லயு பண்ணலா கரசுல வேணாலு பண்ண
ஆமாம் இப்ப கரஸ்ல பண்ணலால்ல மேம் நம்மளுக்கு குடுத்துட் டைம் முடிஞ்ச்சிருச்சு நான் நன்றி மேம்
ஓகே ஓகே ஓகே ஓகே